என்னப்பா பண்ற
இந்தாதானே இருக்கே பாப் அப்பா என்ன பண்ணிருச்சு கொஞ்ச நதிரி பேசிருக்குபோது
ஹ
அப்டியே விழுகுற மாரி போயடுச்சு இப்ப கொஞ்ச நேரத்துல கீழே கட்டலருந்து எறங்கு போதுவே
புரியலையே
விழுகுற மாரி போயிடுச்சு கட்டுலருந்து எறங்கும் போது
சரி சரி சரி சரி சரி அதா நா பா அ அப்பற பண்ணு இப்டி ஆயிட்ட அப்டின்னு உஹம்
உம்
உம் டக்குன்னு நான் அதுதான் சரி சரி அதான் வேணுமானு நெனச்சேன் சாப்பாடு பருவத்தில்
அஹ் இல்ல இல்ல ஊட்டிட்டேன் சாப்பாடுலாம்
இதனாலயும் நம்மனாலே எதுனாலயும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுல்ல முடிச்ச அதானே முக்கியம் காசு பணம்னா அடுத்த விஷயம் பொதுவான கருத்து சொல்றேன்
ஆஹ் ஆமாம் உம்
நீ சாப்ட்டியா இல்லையா
இல்லேனே லேட்டாதான் ஆகும் லேட்டா தான் சாப்பிடுவோம் எப்பவும் பத்து மணி ஆயிரும் சாப்பிடும்போது
உம்
உம் ம்ம் அப்புறம்
ஆஹ் பத்து மணிக்கு சாப்பிட்டு எத்தனை மணிக்கு லேட்டாயிரும் உம் செரி செரி
உம்
விடிய விடிய தூங்க மாட்டாகளே அந்த பக்கோ அந்த மாதிரி க்ரௌடான ஏரியா தானே நீ இருக்கது
ஆமா ஆமா அ சவுண்ட் இரு எத்தன மணிக்க இருந்தாலு அ இது இருக்ருக்கு ம்
கட விடிய விடிய தொறந்துருக்குமே பக்கத்துல
அ கடையெல்லா இருக் கு இங்க பக்கத்துல இருக்கிற கடையில பக்கத்துல கடயெல்லா இருக்காது ரொம்ப பத்து மணிக்கு மேல இருக்காது அந்த பக் இன்னு கொஞ்சோ தள்ளி போனா கட எல்லா இருக்கு
அப்ப நீ சுத்தி இருக்கிற என்ன இதுவா இல்லையா பிள்ள குட்டி நெறைய இருக்க எடோ தனியா இருக்கிங்ளா நீங்க
ங்க எல்லாமே உள்ளுக்குள்ளேதா வச்சிருப்பாங்க ஃப்ளாட்டுண்ணே இந்த பக்கோ ஃபுல்லா
பிளாட் பிளாட்டாருக்கு ஓ
ஃப்ளாட்டு த்தமே ஃபிளாட் வெச்சி உம் ம் அ நாங்க இர் நாங்க இருக்கறது வீடு இதுக்கு ஆப்போசிட்ல இந்த றது எல்லாமே ஃபிளாட்டு உம் அப்டே மாடி மாடியா இருக்கறாங்க அதுல அவுங்க ஃபுல்லா சில பேர் லீஸுக்கு இருப்பாங்க சில பேர் ஃபுல் அமௌண்டு குடுத் அப்டியே வாங்கியிருப்பாங்க
உம் ம்
கூட இருப்பாங்க
இப்ப நீங்க வந்து அங் கியே ரொம்ப பிறந்தல இன்ன இங்கியே இருக்காகலா ரொம்ப வருஷமா இல்ல மாறி வந்துருக்காகல வேற எடோ
இல்ல பொறந்ததுலருந்தே இங்கதா இருக்கறாங்க
உம்
உம்
உம்
பஸ்ட்டு உள்ளுக்குள்ள இருந்துருக்கறாங்க இந்த அ இந்த ஊருக்கு ள்ளே உள்ளுக்குள்ள ப்பமு இங்க முன்னாடி வந்திருந்திருக்காங்க கொஞ்ச இதுவா உம்
சேர் சேர் சேரி
என்ன பண்றது எல்லாங் கொடும நம்ம வந்து எதோ சொல்லுவாகல்ல வாக்கப்பட்ட கதையா ஹலோ அது மாரி நா வந்து நல்லவ ண்ணிட்ட மாட்டிக்கிட்டே
ஏன்னெ இப்டி சொல்றீங்க அப்பல்லா இல்ல அண்ணி கெடச்சதுக்கு நீங்கதா குடு துச்சுருகணு
உம்
உம்
சேரி சேரி இல்லல்ல நெனச்சு பாத்தே இன்னு இவ்வளவு பெரிய ஆளாயி இன்னமு இதுக் கொஞ்சங் கூட இதுக் வளருல
ன்னனே
எல்லாமே வெளில போற இல்ல வெளி ல போற ஒரு இது பக்குவொ இல்லாமருக்
உம்
கிடல்ல இல்லேனா
ஆமா இப்பி எனக் கே போசன
ஆ இல்ல அது வந்து இப்ப நா பண்ணி வச்சருக்கனாலதானெ தெரிது அதுக்கு என்ன ரேட்டு என்ன வெவரோ ஒரு இது தெரிய்ல நேத்திக்கி மட்டு நேத்துலந்து இன்னைக் மட்டு பத்தாய்ருவா செலவாயிருக்கு தனைக்கு வெறு அரிசி பருப் பு இதா வாங்குனோ வேற என்ன அனா செலவு பண் ம் த்தாடி எவ்ளோ பெரச்சன ஆயிக்கிருக்கு ம்
ஆமா ஆனா நீங்க எப்டி சமாளிக்கிறீங்கன் தெர்ல எவ்வளதா காசு சம்பாதிக்கும்போதே காஸ் பத்
உம் கடன் கடன் எறங்கிட்டே தைரியமா வாங்கிருக்கே நகை நகைய பூரா வித் தன் ஜொன்னல்ல இருக்குற நகய பூரா குடுத்து குடுத்துட்டே அது உ அஞ்சாய்ருவா ஓ அதுல ஒரு எம்பருவா வந்ச்சு
உம்
ஆலொரு எம்பது அதுக்கப்பறோ ஒரு மன்ற எம்பது ஒண்ணு அறுவது அன்னி அண்ணியொட செயின வச்சது
உம்
அப்டி இப்டின் நறையா
ஆனா திரும்ப இதெல்லா சம்பாரிக்கெணு அதுதா கஷ்ட்டோ
கடன்னாயி இது நக வந்து போனதுதா அது ப்ரச்சுன்னுல்ல மத்த போற இதுக் போற
ஆம்மா கடனதா கட்டறதுதா உம் உம்
உம்
நமக் ஒரு சொந்த வீட் தே இதோ இருந்துருந்துருந்தா இப்ப எமேக் தெரியாது ப்புமே இப்ப அதுலியே வாடக வாடக குடுக்குனுல்லப்
ஆமா குடுத்தே ஆவணு நா எப்டிமா யோசிக்கணு நா ஒன்னொன்னையு டிஃப்ரெண்டா யோசிக்கனு எப்புன்னா இந்த அளவுக் இது நம்முளுக்கு ஆண்டவே விட்ருக்கு பணத்துனால கஷ்டோ வந்திருக்கு சமாளிச்சுகுலாம் இப்ப கால்லிந்து அப்பிடின் ஒன்னே சரி பண்லா
உம் அம்மா
சரி பண்ணுலான் ஒரு இது ஹஸ்ஷா காஸ்சு இருந்துமே ஆப்பல் மிச்ச பண்ணியே சரி பண்ணாத இது விஷ்யல நெறயா இருக்கு ஹா அப்ப இதை அடைக்கிறா நம்மலால்ல அடைக்க முடியு
ம் ஹ் ம் ஹ்
அந்த மனம் பயின் செட்டிங் நா வன்டேன் இப்ப நம்முளுக் வரதுபூறா இப்ப எப்டி சொல்ற ஒர் ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு பிரச்சன வித்தியேச வித்தியேசம நடக்கு
உம்ஹ்
த்தாக நம்ளுக் நல்லது நினச்சுகோங்க சேக்கலா இப்ப ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு அஞ்சுலெச்ச ரூவா சேத்தோம்னா அது நம்மளோட
ஆம்மா ம் ஹ்
பத்து வருஷத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபாயும் ஆஹ் கோடி ரூபாயும் சேர்த்தா அது வந்து நம்மளோட பா பாதி வேற விஷயத்த புடிங்கிரு அந்த மாதிரி
ஆமா ஆமா
சொல்றீங்க என் மனசல என்ன இருக்குன்னு சொல்லுங்ல
உம் உம்ஹ்
உம்
இருக்கிறத வச்சு எப்படி வாழணும்ன்றத தான் கத்துக்கணும்
ஆஹ்
உம்ஹ் இன்னு யோஸ்ச்சு பாத்தா எவ்ளோ பேர் எங்கெங்கயோ இருக்குறங்க வீடு கூட இல்லாம இருக்
ஆமா
உம்
இதுவு இல்லாமல் நம்ம எவ்வளோ பரவால கொழந்த இல்லாம இருக்காங்க வீடு இல்லாம இருக்காங்க எப் வ்ளோ ப்ரச்சனை
உம் உம்
நம்ம எவ்ளோ பரவல தெரிமா
ம் ம்
நல்லா வாழ்ந்துட் இருக்கோ ஹலோ
அ அண்ணே கேக்குதா
அ கேக்குது நம்ம சொல்ல போன நம்ம நல் லா வாழ்ந்துகிருக்கோ
ம்
உம் இந்த வாழ்க்கயே நம்மளுக்கு பெரிய விஸியு தா நானா உணர்ந்தது அதா அது ஒரு விஷ்யத்துல ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ
ஹலோ
அ கேக்குது கேக்குது இப்ப கேக்குது ம் ஒரு விஷியோ ஒரு விஷ் ல சிம்பு சொல்லுவாபுல நம்மளுக்கு குடுத்த எடத்த நம்ம ஃபஸ்ட்டு என்னைக்மே பாக்குற்தே கெடயாது நம்மளோட மேல உள்ளவங்க நம்மள தாண்டி போய்டாங்களான் பா குறோமே தவிர நம்மளுக் குடுத்த எடத்த நம்ம கரெக் பண்ணேவே கெடயாது கரக் பண்ணி பாருங்க அத்யே நம்மளுக்கு நம் எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஓகே தா என்ன கர்ட்டு தானே ஹலோ
ஹலோ அ கேக்குதுணே விட்டு விட்டு கேக்குது உம் இப்போதைக்கி
சேரி
உம்
அதத்தா நா நெனச்சுக்ட்டே இருப்பே ஒவ்வொரு நாளு
ஆமா
உம் சேரி பாப்போ எது நடந்தாலு நமக்கு நன்மைக்கே
ஆமா எனக்கு இது நடக்கணுனு இல்ல எதாவ்து உயிலு எப்பயோ எழுதிற்
எழுதி ஆஹ் எழுதிருப்பாங்க நம்ம இப்டித்தா இருக்கணு இப்டித்தா போகணுன் நம்ம எழுதிருப்பாங்க அது நடக்கதா செய்யு அதலா யார்நாளு நடக் றத தடுக்கவே முடியாது
நேம்மாயாரு மாத்தவு முடியாது திரும்பவு நம்ம எதுவுமே செய்ய முடியாது இப்டி நடக்கலைனா அப்டி நடக்கு ஆமா ஆமா
ப்போ இல்ல இதுனால சாதிச்சு ரொம்ப முடியாது ஒழைக்கலா ஒழைப்பு வந்து மனுசன யாராலும் தடுக்கவே முடியாது
ஆமாம்
பெரியாளா வாழ்ந்துவன் சொல்றது முடியவே முடியாது உம் ஆனா வாழுவோம் ஒரு நாளு நம்ம ஜென்ரேஷனுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைய நல்லா வாழனும்
ஆமா அதே போதும் ஹ்ம்
எனக்கு ஆழ்ந்து இருக்கு
அப்படிதான் இருக்குது
ஹும் இல்ல நம்மோ இப்ப இதுக் வாழ வச்சுருவோம்ல இப்ப நம்ம வந்து பிள்ளைய அடுத்த ஸ்டெப்புக் கொண்டு போ நம்மளுக்கு தெரியும் ஆஹ்
நம்ம அதுக்கு தகுந்த மாரி படிப்பு குடுத்தாவே அதுக்
படிப்புக் குடுக்கணும் மெயின் அதுக்குன்னு ஒரு இப்ப நம்ம நம்மளுக்குன்னு சேக்கரோம் அதுகளுக் காண்டி சேர்த்து வைக்கணும் கொஞ்சமாச்சு
ஹு ஆமா
செர் பாரு நான் கூப்புறேன்
ஹும் சேரின சைரி ஹும்